ஆ வந் தோழி எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக் க்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ம் நா நலம் தோழி சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டே தோழி அப்புறோ உங்க குடும்பத்துல எல்லா நல்லா இருக்காங்களா எப்பிடி போகுது வாழ்க்கை பயணம்
ர்ரு நல்லா இருக்காங்க கொஞ்சோ ஏதோ ஆவரேஜா போகுது ஹெல்த் இஷ்யூ தா கொஞ்சோ இருக் க்கு அது தா பாத்துக்கணு அதுதா வொர்க்கு வந்து நைன் அவர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து என்னால ரொட்டின் பண்ண முடியல எப்பிடி ஹெல்த்த பாத் க்கிறதுன் சொல்ட்டு தெரியல
ஆ அதுதா நீங்க குஞ்சோ ஹெல்தியா ஹெல்த் த்த எப்பிடி பாத்துக்குதுரன்னு தெரியலனா ஆனா அந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா ஹெல்தியான ஃபுட்டுன் பாத்தீங்கன்னா அந்த கல்ல அந்த நட்ஸ் ஐட்டம் வந்து ஊற வச்சி டெய்லி கால கால எடுத்துக்கோங்க
ஆ இங்க எடுத்துக்கன்னு சொல்றாங்க நெறைய பேரு சொல்றாங்க ஆனா அது வந்து டைம் என்னால கீப் அப் பண்ண
இல்ல ஒண்ணுமே இல்ல என்ன பண்றேன்னா நைட்டு தூங்குறப்ப ஒரு ஒரு பக்கத்துலயே கல்லடப்பா இந்த அதாது இருக்குல கல்ல அப்புறோ பச்சபயிரு இதெல்லா சும்மா காய்கறி வாங்க போறப்ப இதுவு வாங்கி போட்டுவோ கூட
ஆ சேரி
அ அப்றோ திராட்ச கருப்பு திராட்ச இருக்குல்ல அதுவு வாங்கி போட்டுகோங்க உலர் திராட்ச
ஆ அதுல நடுல வந்து வெத வருது அத சாப்பிட்லாமா
சப்ஜா வெத தானே ஆமா அதுவு சாப்பிட்லா அதுவு கூலிங் தா உடம்புக்கு கூலிங் குடுக்கற்து அது நல்லதுதா நீங்க இது மூணு மட்டு மெயினா எடுத்த த்துக்கோங்க என்னன்னா அந்த கல்ல பச்ச பயிரு அதாவது இந்த கருப்பு கல்ல அ அந்த பச்ச பயிறு அப்பறோ கூடந்த கருப்பு திராட்ச உலர் திராச்சருக்குல்ல அது அது மூனுத்தையு ஆ கொஞ்சோ சும்மா ஒரு கைபிடி அளவு பூக்கு எடுத்து நைட்டு தூங்குறப்ப தண்ணில போட்ருவொ தண்ணி குடிக்க போறீங்கள்ள அப்படிய தண்ணில போட்டு கத்துக்கோங்க கால்ல எழ்ந்தா பண்றேங் ஃப்ரெஷ் பன் ரெ நீ முடிச்சுட்டு உடனே டீ குடிக்றதுக்கு பதிலா இத டீ போடுவீங்க போயிட்டு அதுக்கு பதிலாக இத தண்ணிய குடிச்சிட்டு இத அப்டியே மென்னு சாப்ட்ருங்க அவ்ளோதா முடிஞ்சு போச்சி கால்ல டிஃபன் சா ஆனா டிஃபன் சாப்ட்டாலு அந்த அளவுக்கு சத்து கெடைக்காது நமக்கு சும்மா இத சாப்டு சும்மா ஒரு இட்லீ சாப்ட்டாலே உங்க ஒடம்பு நல்லா பாடி கொஞ்சோ ஹெல்து நல்லா இருக்கு
புரியுது புரியுது புரியுது இந்த உலர் கருப்பு திராட்ச சொ ல்றீங்கல்ல
அது வந்து பிளட் வந்து இன்கிரீஸ் ஆகுறது ப்ளட்டு ப்ளட் இல்லன்ன லுவாங்கல்ல அது நல்லது அதுவு இல்லாம ரத்தத்தையு வந்து தூயப்படுத்து அந்த கருப்பு திராட்ச சுத்தப்படுத்து ரத்தத்தயு நல்லது அது ரொம்ப நல் க்குசிஸ் நீங்க கேட்டலாவ் மட் ப்பீங்க நார்மலா தா வெயிட் இப்டியேதா இருக்கு
ஆ ஓகே ஓகே இல்ல எனக்கு வந்து பிளட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க நா வேணா அது ட்ரை பண்ணி பாக்குறே நீங்க சொல்றது எனக்கு ஓ கேவா தோணுது நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஓகே சிஸ் ட்ரை பண்ணுங்க எனக்கு காக பண்ணுங்க எனனா அதெல்லா வந்து ட்ரை பண்ணி பாத் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சச்சு ஏன எனக்கு அப்ப பிளட் இல்ல நா கம்பெனிக்கு போயிட்டு இருந்தே மேரேஜ் ஆதுக்கு முன்னாடி அப்ப வந்து வைட் பிள செல்லா கம்மியா இரு நா இதா கத்துக்கிட்டே இந்த பராப்ளம்ல்லா வந்துச்சு அது இப்ப எல்லாமே இப்ப சால்வ் ஆயிச்சு அத எடுத்துக்கிட்டனால தா எனக்கு நல்லா இரு சந்திக அது
ம் ஆமா பிளட்டு் நம்மளுக்கு கரெக்டா ஃப்ளோ ஆயிடுச்சுனாலே எல்லா ப்ராப்ளமு போயிடு அ முடி கொட்டுற முடி கொட்டுறது நம்மளுக்கு கொஞ்சோ நிறைய ஸ்ட்ரெஸ் இப்தா இருக்கு என்னடா இப்லா முடி கொட்டுதேன்னு சொல்ட்டு தோணு இல்லன்னா ஒரு ஓரு மாஸ் சோ ரெண்டு மாசோ மூணு மாசோ அப்டியே முடிக்கொட்டிட்டே இருக்கு அப்புறோ வளரவே வளர எவ்ளோ லென்த்ல இருக்கோ அதே லென்த்ல இருக்கு அடர்த்தி வராது இதே கொஞ்சோ டென்ஷன் ஆயிடு எல்லாரு வச்சிருப்பாங்க அதிகமா முடி வச்ச வச்சிருப்பாங்க அது நம்மளால நம்மளுக்கு இல்லையன்னு சொல்லிட்டு அது ஒரு து கோவவரு ஏன் நம்மளால ஹெல்தியா கான்சியஸ் பண்ண முடில அப்படின்னு சொல்ட்டு அதுவே ஒரு கோவ கோவமா வரு
ஆமா தோழி எனக்கு வந் ம்
ம் இந்த இப் இப்ப இந்த உலர் திராட்ச சாப்பிட்டாலே போதுமா டென்டு ரத்தோ ஊர்ரதுக்கு அ இந்த உள்ள திராட்சியிலை சாப்பிட்டாலே கொஞ்சோ க்லோ ஆயிச்சா வாங்குதா நெனைக்கிறே ஏன்னா கருப்பு திராட்ச சாப்பிடு போது எப்டி ஒயிட் ஆகுறாங்க அப்டின்னு சொல்றாங்கள்ல அதே மாரி தானே இ அது ஏ எஹ் இது பெனிஃபிட்ஸ் தான இப்ப இந்த உலர் திராட்சியிலயு இருக்கு
ஆமா தோழி அது உண்மதா ஆனா இத எடுத் ரொம்ப நல்லது அந்த மாரி வீக்லி ஒன் டைம் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிங்க அதெல்லா நல்லது ஞாயித்துகெழம சன்டே ஆனா என்னா பண்றீங்கனா பீட்ரூ எடுத்து சீவி அத மிக்சில போட்டு அரச்சி அது கூட லைட்டா லெமெனு புதினா போட் அப்றோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரச்சி சக்கர போட்டு குடிச்சீங்கன்னா நம்ம ஒடம்பு வந்து புத்துணர்ச்சியா இருக்கு சுறுசுறுப்பா இருப்போ நம்ம சோம்பேறித்தன பட மாட்டோ ரத்தமு அதிகமாகு ஆ பேஸு வந்து குளோவா ஒரு பலபலனு இருக்கு வீக்லி வீக்லி கேரட் ஒரு வாரோ பீட்ரூட் ஒரு வாரோ குடிக்குறதுதா நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம டேஸ்ட்க்கு வந்து ஒரு சில இதெல்லா ஆட் பண்ணிக்கலா
ஆமா ஆமா ஆனா நம்ம ச சக்கரே வேண்டா நா இன்னைக்கு இருக்கிறே ஏன்னா பீட்ரூட்டே இனிப்பா இருக்கும்ல
நாட்டுச்சக்கர கூட சேத்துக்கோங்க
உம் நாட்டுச்ச ஏன்னா நம்ம லெமனு புதினாலா சேர்த்தும் போது அது அதுல கொஞ்சோ காரோ தெரியு காரம் புளிப்புத்தெரியு அப்ப கொஞ்சம் நாட்டுச்சக்கர சேர்த்துக்கிட்டோம் அப்டின்னா அந்த காரம் புளிப்பெது தெரியாது
ஆமாந்தோழி ஆமா
கேரட் ஜூஸ் கூட நல்லதுதா எல்லாமே பாத்தோனும் அப்டி நம்ம நம்மளோட அழக வந்து மேன்படுத்துறதுக்கு தா இருக்கு
ஆமாத்தோழி இப்ப அந்த இந்த கா பீட்ரூட் கேரட்டு அப்ற அந்த மூனு இருந்தாலே போது
ஆஆஆ
க்கும் நல்லது ப்ளட்டு நல்லா இதுவாகு ஆ நோய் எதிர்ப்பு சக்தியு நல்லா இன்க்ரீஸ் ஆகு நமக்கு அந்த ஒய்ட் பிளட் செல் ஆனா இதெல்லாம் ரொம்ப நல்லது புதினாவு அது கூட ஆட் பண்ணிக்கனா நமக்கு வந்து பசிய தூண்டு நல்லது தோழி ஆனா இதெல்லா யாருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாரி நா சை வந்து காசு அதிகோ அதுக்கு பதில நா வேற ஏதாச்சும் நெல்லிக்காலா எடுத்துக்கலாம் வீக்லீ ஒன் முடி வந்து அப்றோ முடி வெள்ளயாவாது இந்த இளநறைன்னு சொல்லுவா எனக்கெல்லா வந்து பாத்தீங்கனா நாலா மேரேஜ் ஆறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்ளோ முடி நீட்டா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கனா கொழந்த பொறந்ததுக்கு அப்றோ முடி ஃபுல்லா கழிஞ்சுச்சு என்னடா இது முடியே காணோங்ராங்க யோசிக்ற மாரி இருது ச
சில சமூக வலை தளங்களல்லா நம்ம பாக்கறோல்ல இந்த கருவாப்பிழைய வந்து பொடி பண்ணி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரையோ வெள்ளமோ துருவி பூட்டு எள்ளு போட்டு அப்பிடி உரண்ட உரண்டய புடிச்சி டெய்லி மார்னிங் சாப்புடுங்க அப்பிடி சொல்றாங்கல்ல அது மாரி கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்னு நெனைக்குறே
பண்ணிக்லாதா ஆனா வந்து அதெல்லா நமக் சாப்டபுடிக்காது
ம் என்ன கருவேப்புல கொஞ்சோ காசப்பாருக்கு சாப்புறதுக் கொஞ்சோ வஷ்
நா என்ன பண்ணுவேன்னா பண் மருதாணி போ தாலைக்குப்போ மருதாணி கொழந்தனால மரதாணிளாம் போடக்க கூடாது நா புழு குழந்தைக்கு சளிபுடிக்கு இப்ப ஒன்இயர் ஆச்சி சாப் ப்பண்ணாதனால னாலப் ப்ப ஒன் டே வந் து அதீத் குளிச்சே குளிக்கணு
சேரி சேரி ம் நீங்க து வெளி வெளி வழியா நீங்க முடிக்கு எடுத்துக்கறத விட நம்ம சாப்பாட்டுல நியூட்ரியன் புரோட்டீன்ஸ் கால்சியம் அயன் இது மாரி நம்ம எடுத்துக்கிட்டம்னா நம்ம பாடி க்கா ஹெல்ப்பா இருக்கு அந்த பாடியில இருக்கிற பிளட்பிஷ பிளட் லெவல் வந்து அதி ஸ்லிம்மாக்கு போது நம்மளோட மு முடிக்கு அதோட சத்துலா போக்குள்ள சாப்படறல சத் தா எடுத்துக்கிட்டோ அப்டின்னா முடி இன்னு ந இன்னு கூட நல்லா வளரு
அது உண்ம தா
ஆ கருவேப்பிள சாப்பிட்டோ அப்பிடின்னா நம்ம கண்
அதா அந்த க ஆ கருவேப்புல்ல சாதோ எடுத் சாப்பிட்லா கருவேப்பலைய வந்து என்ன பண்றோனா அடே எண்ணெயில போட்டு இல்ல அத அரைச்சு கூட எண்ண ஊத்தி கடுவு போட்டு புளி கூட ஆட் பண்ணி அது ஒரு மாரி டிஃப்ரெண்டா செய்வாங்க கருவோப்புல சாதோ சூப் புரா இருக்கு சாப்பிட்லா வீட்லி ஒன்
ஆமா ஆமா எங்க அம்மா கூட செய்வாங்க
உ உ
ஊர்கா மாரியே இருக்கு பெணஞ்சு சாப்ட்டோம்னா நல்லா இருக்கா ரமாருக்கு அதுக்கு ஏதாவது வீட் லே செஞ்ச வத்தல் வச்சு சாப்பிடம்போது இன்னு அருமையா இருக்கு
ஆமா தோழி அட்ரை பண்ணிப்பாக் கனு
ஆ கண்டிப் ப்பா ட்ரை பண்ணுங்க சப் சேம்மோட ஏதாவது டவுட்னா கூட எனக்கு கால் பண்ணுங்க நா உங்களுக்கு கிளியர் பண்றேத
சேரி ஓக் கே ஓகே ஓழி
பெருசா தெரியாது எங்க அம்மாக்கிட்ட ஃபோன் குடுக்குறே அவங்க பேசுவாங்க எப்டி செய்யணு அப்டின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க நா உங்களுக்கு அப்றோ தரே
உ
ஆ வேற என்ன கீர இந்த உ உ இன்னொரு கீர ஒண்ணு சொல்லுவாங்க
கீரை
ஆ வல்லாரக்கீரை ஞாபகஸ்
ஆமா ஆமா அது ஞாபக சக் சக்திக்கு நல்லது ஆனா அது வந்து அதுவுமே வந்து சும்மா ஒரு கொடி போலதா பதருமா அது வந்து ஒரு கொடிய வாங்கி போட்டா நம்ம தோட்டத்துல போட்டாலே அதை கொடி போல படர்ந்துருமா நம்ளே அது நம்ளே சமைக்கலா ஆனா தெரியமாட்டேங்கது யாருக்கு டைப் பண்லாணு சொ
இந்த பிள்ளைங்களுக்கெல்லா எக்ஸாம் டைம் இருக்கிறப்ப அது கொஞ்சோ அதிகமா கொடுத்தோம்னா அவுங்க படிச்சதெல்லா மறக்காது அ உங்களதா அட்டக் கிடக்குன்னு மறந்துறாங்க அது குடுத்து குடுக்கும்போது வந்து அவுங்களுக்கு மெமரி பவர் தா கொஞ்ச அதிகமாகு
ஆ வெண்டைக்காய எல்லா சேர்த்துந்நாலு மூளை வளருது
ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு
த நெரிக் குழம்பு
உம் அதெல்லா நாங்கல்லா பச்சையா சாப்டுவோ வெண்டக்காய எல்லா சமைக்கு போதே ஒரு நாலஞ்சு அப்டியே உள்ள தள்ளிடுவோ
உம்ம்ம்
உம் அந்த வெண்டக்கா பொரியல் அதெல்லா செஞ்சோம் அப்டின்னா நெறய சாப்டுவாங்க வீட்ல
உம்ம்ம்
ஓகே ஓகே செரி ஒகே நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க எதாவது டவ்ட்டுன்னா கூட கால் பண்ணுங்க ஆ
உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் மா சேரி தோழி
ஆ ஆ சரி ஆ சரிங்க பாய்